நல்லா இருக்கி
நல்லா இருக்கற நீ எப்டி இருக்க
ம் நல்லா இருக்கே நீ என்ன பண்ணிட்ருக்க
நா நல்லா இருக்க நானு அதா மாடியில மட் மொட்டமடியில படுத்துட்டு மல்லாக்க காலத்தூக்கி வடிவேலு இப்டி வச்சுட்டு இருக்கானே
அது அவ இல்ல இல்ல நீங்க வடிவேலு மாரி சொல்லு காட்டுங்க எனக்கு
அது எப்டி சொல்றது இந்த மல்லாக்க படுத்து
அப்படி இல்லைங்க இவுங்க மத் தில நம்ப உசுர காப்பாத்துது கட்டப்பொம்மா தூங்கிடுறா புன்னுவா கொஞ்ச நேரத்துல இந்த ம இதுல முட்டு குத்துட்டு விட்டுத்த பாக்கற சுகமே சுகமப்பா அப்டி சொல்லுவா
அந்த மாரி இதல்லா அங்க செவுத்த முட்டு குடுத்துட்டு அந்த கால் வலிக்கு பேக் பெயின் இருந்ததா
ஆ
அப்படியே படுத்துட்டு விட்டத்த பாத்துக்கிட்டே வானத்த செவுத்த முட் குடுத்துனு இருக்கறாங்க எனக்கு ரொம்ப எப்டி இருக்கது பாக்க ஆ நல்லா இருக்கு அதாவது ஒடம்பு வலிக்கு ரொம்ப நல்லா இருக்கு
இப்ப தனியா மொட்டமாடியில மேல இருக்கீங்க உங்களுக்கு பயமா இல்லயா
என்னங்க பேயு தா என்ன பாத்து பயப்பட்னு பக்கத்துலயே சுடுகாடா இருக்கு வருமா என்கிட்ட
அதா நீங்களே பெரிய பேயாச்சே அது எப்படி வரு
அதாவுது எனக்கு அது மேல எல்லா நம்பிக்க கடையாது உண்மைய சொல்ல போனா அதனால நா இருந்துக்கிற
ஆ தைரிஸ் சாலி தாங்க நாலா ரொம்ப பயந்த சுபாவுங்க ஒரு இருட்ட பாத்தாலே ஓடி வந்துருவங்க நானு அங்க யாரு கூடயு இருக்க மாட்ட யார்னா கூட இந்தா கூ கூட இருந்தாலே எங்க வீட்டு காரே கூட இருந்தா கூட நா பயப்புடுவங்க வா கீல போய்லான்னிடுவ தனியால்லா இருக்கவே மாட்ட எனக்கு பயங்க
நானு என்ன பண்ணுவ எங்க வீட்டுக்கார்கிட்ட சண்ட போட்டு வயித்துல கொ ழந்தைய வச்சுட்டு கூடு இங்க இருந்து ஜங்ஷன் வரை க்கு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நடந்தே போயிருக்க ராத்திரி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கி
அடேங்கப்
வழியில பாக்குறவுங்க சொல்லுவாங்க மாசமா இருக்குற பொண்ணு அம்மாவாச அதுவுமா அதுவு அம்மாவாசையா அம்மாவாச அதுவுமா நடு ராத்திரில இப்டி நடந்துட்ருக்கிறேயேமா அப்டின்னு சொல்லி ரோட்ல பாக் கறவுங்க என்ன திட்டி கூட்டிட்டு வந்து வீட்
அப்படி என்னாங்க கோவோ உங்களுக்கு ஏ அந்த நேரத்துல நீங்க கோச்சிட்டு போறீங்க
அது ஒரு மாரி நம்பளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா யாரு இல்ல அப்டின்ற ஒரு ஃபீல்ல எங்கயாவது போயிடலாம அப்டின்னு போவாங்க ஆனா ஒரு ரவுண்டு அஷ்ட்டு வந்து நானேட்டு கோவோ கொறஞ்சுடுங்க அப்டி தனியா போய் நட
இல்ல எனக்கு இந்த அனுபவோ இருக்குங்க
வீட்ல வந்து யாரு கூப்பட மாட்டாங்களா
இங்க கேளுங்க அ ஆ நீங்கன்ன கூட பரவால்ல கூப்ட மாட்டாங்க எங்க வீட்டுக்கார் பின்னாடியே வந்துனுப்பாரு
ம்
எங்கெல்லா போறோமோ அங்கல்லா எ பின்னாடியே வந்துரு நேற ஓம்சக்தி கோயில்ல போய் ஒக்காந்துருவாங்க வந்து ஒகாந்த்னு பசங்கள மட்டு கூப்டுவாரு வா போலான்ட்டு என்ன கூப்ட மாட்டாரு நீ வாலனு கூபட மாட்டாரு பசங்கள கூட்டிட்டு வந்துருவே கைல பசங்கள மட்டு கூட்டிட்டு வந்துனேக்கு வாருங்க அப்புற என்ன பண்றது ஒரு மணி நேர கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டா வேற வழியில கூப்ட மாட்டாங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எங்க வீட்ல எங்க அப்பா அம்மாக்கு இந்த மாரி பண்றாங்க வந்து கூட்டிட்டு போயிடுங்க எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்குது இந்த பொம்பளய வச்சுன்னு என்னால வாழ முடியாதுன்னுவாங்க ஒடனே எங்க அப்பா போஃன் பண்ணி வந்துருமா நீ ஏமா அங்க போனன்னுவாரு நா அங்க அங்க வந்து அவன அவரெல்லா நா உடவே மாட்டே கூட வந்து என்னன்ன எதுனா டென்ஷன் குடுத்துன்னே நீ வைப்பா போன நா போறம்பா வீட்டுன்னு வந்துருவே வந்துட்டு ஊருக்குள்ள ஒரு கோயிலுக்கு ஒரு டைம் சம காமெடி ஆச்சுங்க செம்ம சண்டைங்க எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு சண்ட வந்துட்டு என்ன பண்ணே இந்த சின்ன கோயில் எங்க வீட்டான இருக்கர கோயிலுக்குள்ளே போய் ஒக்காந்துட உள்ள ஊரே தேடணுவன்ட்டுக்கிறாரு நா கானோ இந்த கோயில்லதா இருந்தே நானு உள்ளே இருந்தே நானு தேடடேன்னு தா விட்டே எப்டியு அந்த கோயிலுக்கு வந்து தேட மாட்டாருன்னு எனக்கு தெரியு
ம் ம்
தேட உள்ள போய் பசாம அந்த கோயிலுகு அந்த உள்ள கருவற பின்னாடி உக்காந்துகுவ அப்ப யாருக்கு தெரியாது அது அந்த எடத்துல மறைவா ஒக்காண்டிருப்பே இவர்ரு போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு அந்த எப்போ ஓம்சக்தி கோயில்ல போய் ஒக்காந்துருவே இல்ல கோயில தா எங்க உக்காருவன்னு தெரியு தேடி இருக்காரு தேடிருக்காரு தேடிருக்காரு போலீஸ் கம்ப்ளைணட் பண்ட்டுக்கறாரு நா காணட்டு இது எனக்கு தெரியவே தெரியாது பசங்கள விட்டுட்டு போயிட்ட வீட்ல நா மட்டுந்தா தனியா இருக்க மிஸ்ங்ன எங்க அப்பா அம்மா ல்லா வன்ட்டுக்கிறாங்க வீட்டுக்கு பெரிய கலாட்டாவே நடந்துக்குது எனக்கே தெரிய கானோ
ம்
அந்த கோயிலுக்குள்ளயே படுத்துட்டு இருந்தே உள்ள தூக்கிட்டுக்கறே அப்புரோ எங்க வீட்டு பாகோ பொண்ணு வந்து உள்ள வெளையாடத்துக்குள்ள வந்துக்கிறா பாருங்க அப்ப என்ன பாசு இந்த ஆண்டி இங்க பத்துருக்காங்க வீட்ல வந்து சொல்லிட்டுருக்கறா
ஆ
அப்புரோ எங்க அம்மா இப்டித்தா பேசனாங்கன்னு இல்லைங்க என்ன தா சண்ட வந்தாலு போயிட்டு கோயிலில ஒட்காந்துன்னு இப்டி ஆள மறைச்சுக்குணு இப்டி அப்ப கூட மருமகனுக்கு தா சப்போர்ட் எ மேல சப்போர்ட் இல்ல
ஓ
நா போன தப்பு இல்லையா எதுக்காக போனதுன்றதா தப்பா அவர் என்னா கூட சொல்ட்டூ நீ ஏ போற என்ன எங்களுக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியது தான அய்யோபா ஆமாங்க ஆ
இத்துல கோயில்ல போய் யாரு இல்லாத எடத்துல மறைவா இருந்துக் கூடாது நான்ல்லா போனான்னா என்ன தெரியுமா பண்ணுவே எங்க கூட்டூ அதிகமா இருக்கோ அங்க போவே அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்டு ஆ இந்த மாரி ஏதாவது ஒரு கூட்டம் நைட் டைம்ல தா போணும்ன்னாலுமே கூட்டோ இருகுணு நம்மளுக்கு சேஃபா இருக்கணு இல்லீங்க பேய் பிசாசுன்றது இல்லனாலு மத்த பயோ இருக்கு நா தனியா நடக்கும்போது பின்னாடியே ஆளுங்க கூட நட்ந்து வந்துருக்காங்க அந்த பயோ இருக்கு எனக்கு அதுக்காக நா என்னா பண்ணுவ பஸ் ஸ்டாண்ட்ல ஜெங்ஷன்ல ஆள் நடமாட்டோ கூட்டோ இருக் குறு எடத்துல மட்டுந்தா மின் நைட்ல இருப்ப அத விட்டா ஒரு முற ஏறு போனாங்க திருப்பதிக்கி ஏன்னா ஒர் ரெண்டு நளா கூட இருந்துட்லா சாப்பாடு ஃப்ரீயா கெடிக்கு சாப்ட்டுட்டு சாப்பு இங்கே உள்ள ரவுண்ட் அடிஷ்னு இருக்குலா அப்டின்ற ஒரு எண்ணத்தோட பொய்டங்க ஆமாங்க
எப்புடிங்க போனீங்க எனக் போக தெரிமா வழி தெரிமா உங்களுக்கு
இங்க்யே நம்ப திருப்பத்தூர்ல ஒரு பஸ் இருக்குதுங்க ஏங்க ஐடியா எதுன இருக்குதுங்ளா
இல்லைங்க எனக்கு போக தெரியாதுங்க அதா உங்ககிட்ட கேக்குற திருப்பதிக் போய் போய்ருக்குறீங்ளே எனக்கு இங்க இக்குற கோயிலுக் போனாலே எங்கப எங்கனா பு பு வழி மாறி போய்டும்மான்னு எனக்கே பய வந்துரு
இ இத கேளுங்க திருப்பத்தூர்ல போய் ஒரு பஸ் ஏற்னங்க ஏறி வேலூருக்கு போலான்ந்தாங்க போன வேலூர்ல போய் எறங்கிட்ட அ அங்க எறங்குனந்துமே அங்கர்ந்து திர்ப்பி எங்க வீட்டுக்கார் கோவப்பட்த்திட்டு ஏ நீ வீட்டிக்கீன் வன் அவ்ளோதா ஒனக்குன்டார் என்னடா இது திர்ப்பி வீட்டுக் வரசு வர கூடாதுன் சொல்றாரு நம்மு கோவத்துல வேலூர் வெரிக்கு வந்ட்டு ரிட்டன் வந்துர்லான் பாத்தோ இவரு திர்ப்பி வர கூடாதுன் இங்கிந்து வேற எங்கனா போயே ஆகணுன் சொல்லிட்டு அங்க பாத் டா திருப்பது இது திருப்பதி பஸ் இருந்ச்சிங்க
அ அ அ
ஆங்யா அந்த பஸ்ல ஏறி ஒக்கான்ட்டங்க நேரா திருப்பதி கீழ் ஊர்ல கூட்டிட்டு போய் விட்டுட்ச்சு கீழ் திருப்பதிக்கி அங்கயு டுவண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடமாட்ட இருக்கு திருப்பதிலலா அங்கர்ந்து ஃப்ரீ தர்சனோ போறது மல மேல ஏர்ற பஸ்ஸு அது எல்லாமே
எப்டிங்க பஸ் பேர்ல எடுத்துனு போயிட்டுருந்தீங்ளா கரெக்டா
ஏங்க நால்லா வெளிய் போம்போது காஸ் இல்லாம போற்தில்லிங்க சாப்பாடு செலவுலேந்து மொத்தமே காசு இந்தா தாங்க போவோ
வெரி குடுங்க இப்புடிதா கோச்சுக்கணுங்க கோச்சுக்குணா இப்டிதா கோச்சுக்கணு எல்லாத்யு எட்த் துனு வந்துர்ணு அ
இப்ப நம்மளுக்கு ஃப்ரீ பஸ் சர்வீஸ் வேற இருக்கு இந்த டைம்ல நல்லா போச்சுக்ல்லா நா நறைய முற சொல்லுவ சம சான்ஸ் தெரியுமா எங்ளுக்கல்லா பஸ் ஆமா
ஒன் நீங்க கோச்சிக்குனு எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க நானு கோச்சிக்குற ரெண்டு பேரு ஒன்னா போயிட்லா
சேரி இது நல்ல ஐடியாவா இருக்கே நானு அதுதாங்க சொ நா சொல்லிட்ருந்த இனிமேலல்லா உனுக்கு சண்ட வஞ்ச்சனா ஒருபா காசில்லனா கூட பரவால்ல நா பஸ் சேரி பொய்டுவ இந்த கவுர்மண்ட்டு பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு ரூல்ஸ் குடுத்தாலு குடுத்தாங்க அனா சாப்பாடு ஃப்ரீயா லேடிஸ்க்ன் சொல்லி பஸ்ல போறவுங்களுக்கு ஃப்ரீன் சொல்ட்ருந்தாங்னா உங் மேலனா கேக்கவே மாட்ட ஏறி பொய்ட்டே இருப்ப அதுக்காகவாது சேப்பு நம்ப காசு எட்த்துரு போ வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருது அடின்னு சொல்லிட்டு இர்க்குறது அதான் ய எனக் த அந் ஐடியா இருக்குதுங்க ஒர் நாளு அ லேடிஸ் மட்டு என்னா பண்ணனு ஒரு மூன் நாலு பேர் ஒன்னா சேந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங் எல்லா ஏரி நல்லா பஸ்லயே ஃப்ரீ பஸ்லயே டூர் சுத்திட்டு வரனுங்க ஜாலியா
ஆமாங்க செம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஆனா அதுவு ஒண்ணுதாங்க இப்ப இது இப்ப எல்லாமே ஃப்ரீனு பன்ட்டாங்க வச்சுக்கோங்க
ம்
எல்லா லேடிஸு இப்போ ஆட்டோ சார்ஜ்லா போகாத பேசாம பஸ் ஏறிடுட போறாங்க எல்லாருக்கு பாவ என்னா ஆக போறாங்களா ஆட்டோ பச
ஆட்டோ ல்லா ரேட் ஓவர்ரா ஏத்துனாங்கல்லயா அது முன்ன இருந்தே அது அநியாய தான ப்பா இப்ப பத்து ரூபான்றது கிட்டத்தட்ட திடீர்னு இருபது ரூபாய் ஏத்திட்டாங்கன்னா இங்க இருந்து ஒரே ஒன்பது கிலோ மீட் க்குள்ள தா போற ஒரு நாள் என்னோட சேல்ரியே அப்ப கிட்டத்தட்ட ஆறாயிரூபா தா டெய்லி நா நாற்பரூபா வைக்கணு இதுல எங்க வீட்டுக்கார் சொல்லுவாரு அங்க ஸ்கூலுக்கு போனா உனக்கு ஸ்னாக்ஸ் எவ்ளோ மா சம்பள வாங்கற நீன்னு கேப்பாரு என்ன ஆறாய்ரங்கனுவ ஆறாயிரமா ஒரு நாளைக்கு உனக்கு நா எவ்ளக்கு தர ஆட்டோக் இது நாப்பது ரூபாங்க போக ஒரு இருவது வர ஒரு இருவது நாப்பது ரூபா அங்க போயி ஸ்னாக்ஸ் என்னா வாங்கி சாப்டுற அதுக்கு ஒரு ஐம்பது ரூபாங்க ஒரு நாளக்கு நூறு ரூபாய் எடுத்துட்டு போய்டுவ அப்போ ஒரு நாளைக்கி நூறு ரூபானா ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு பாற
மூயிர ரூபாங்க மூணாயிருபா ஆகுதுங்களங்க அதுக்
அதுல சனி ஞாயர கழிச்ட்டு நா ரெண்டாயிரத்துறுநூறுபா தாங்க கணக்கு போடுவ ஞாயிற்றுக்கிழ மட்டுதா சனிக்கிழம ஸ்கூல் இருக்குங்க அ இந்த ரெண்டாயிரத் தி அறுநூறுபாய் நீ கழிச்சு பாத்தா மிச்ச மீதி நீ எவ்ள சம்பாச்சு எனக்கு கொடுக்குறன்னு கேப்பாருங்க நடுலன் நீ செலவு பண்ற காசு இதுலதா வருஷத்து த்துல ஒரு முற ஸ்கூல்ல எல்லா ஒன்னா சேந்து ஓட்டலுக்கு போறாங்க மாசத்துக்கு ஒரு முறனுவ இதெல்லா கழிச்சு பத்தா ஒ செலவுக்கே நீ சரியா போயிடுது நீ வேலைக்கு போகாதமான்னுவாரு நாதா உனக்கு செலவு ப பண்ணுகிற எக்ஸ்ட்ரா காசு பாத்தா இது இல்ல ஒரு அதுல பாதி நாளு வந்துட்டு பெட்ரோல் நூறு ரூபா போட்டுட்டு போட்டு வண்டில கூட்டுனு போயி கூட்டிட்டு வந்துட்டுப்பாரு நடுவுல
ம் ம்
அந்த மாரி பைட்ல்லா இருக்கு இல்லயா அதா சொல்வாரு இத சம்பளத்துக்கெல்லா நீ வேலக்கு போகாத இந்த சம்பளத்த கொஞ்ச ஏத்தி குடுத்தாங்கனா நல்லாருக்கு அப்டின்னு நா கூட யோசிச்ச சம்பளொ இந்த ஆறாய் இப்ப கூட பாருங்க ஃப்ரெஷ்ஷ போறவங்களுக்கு ஆறாய்ர்வாக்கு மேல சம்பள தர்றதுல்ல நெறைய ஸ்கூல்ல பிரைவேட்டு ஸ்கூல்ல எந்த
ஃப்ரஷ்ஷ போனா நைன் தௌசன்ங்க ஸ்டாடிங்கு டென் தௌசண்ட் குத்துடுறாங்க இப்போ
எங்க ஸ்கூல்ல ஒரு மிஸ்ஸு
ம்
சனி கெழமனா லீவ் போய்டு போட்டுர்வாங்க ஏமா லீவ் போடுறீங்கன்னு கேட்டா ஏமா ஏமா ஸ்கூலுக்கு வந்தா எனக்கு ஒரு நாளையக்கு சம்பள எரநூத்திம்பது ரூபா நா சனிக்கெழம லீவ் போட்டனா நூறு நாள் வேலை திட்டத்துல சேர்ந்திருக்கிற ஒரு நாளைக்கி எனக்கு நானூறு அந்த வேலைக்கு போயடுற அடிக்கடி லீவ் போட்டு
பரவால்லயே இது நல்லா இருக்கு இது ஃபாலோ பண்ணிர்க்கலாமே நம்பமளு
ஆ அங்க போய் நீங்க ஸ்கூல்ல வந்தாலாவது என்ன வேல வச்சு சாவடிக்கிறீங்க நா அங்க போனன்னா ஜாலியா படுத்துன்னு தூங்கி நின்ட்டு வர நா எதுக்குங்க ஸ்கூ கூலூக்கு வரணு இனிமேலு அந்த வேலக்கே போற அதுலயே சம்பளோ அதிகமாருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க உண்மையா சொல்ல போனா அதுலயே இப்போ வீட்டாண்ட ஒரு சிலரு மேஸ்திரி வேலைக்கு போறாங்க இல்லயா அவுங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்ளோனா ஆறுநூறு ரூபா
அடேங்கப்பா எழுநூறு ரூபாயில்லங்க ஆயிரரூபா வாங்குறாங்க நீங்க மேஸ்திரி கூலி ஒரே நாளைக்கு ஆயிர ரூபா ஆள் கூலி மட்டு ஏழ்நூறு ரூபா
ஆ ஆள் தா இவுங்க அதாவது கல்லெல்லா எடுக்கறாங்க இல்லயா அப்பனா அவுங்க ஆளா ஆ அவுங்க தா அறுநூறு எழ்நூறு
தொனா ஆள் கூலின்னுவாங்க அத அவுங்க வந்து ஏழ்நூறு ரூபா குடுக்குறாங்க மேஸ்திரிக்கு வந்து கலவ குடுக்குறவங்களுக்கு வந்து ஆயிர ரூவா
அதே மாரி வீட்டு வேல செய்ய வருவாங்க நானு வந்துட் ட்டு ஆறாயிரோ ஏழாயிரோ சம்பளோ வாங்கினு வீட்டு வேலைக்கு வேற ஆளு வச்சிருப்பே அவுங்க என்ன சம்பாரிக் கிறாங்கனா ஒரு கம்பெனில போயி ஒரு நாளைக்கான கூலிய கூட வெலைய ஃபர்ஸ்டு ஒரு ஹோட்டல்ல இன்னொரு ஹோட்டல்ல வெல செஞ்சிருந்தாங்க ஒரு நாளைக்கு அவுங்களுக்கு ஆறுநூறு ரூபா ஏமா நா ஒரு நாளைக்கு முன்னூறு எரநூத்தி அம்பது முன்னூறுபா சம்பளோ வாங்கிட்டு உன்ன வேலைக்கு வச் சிக்கிறே நீயே ஒரு நாளைக்கு ஆயிரரூபா சம்பளோ வாங்
தாம்பளோ வாங்குறியேன்ட்டு பரவாயில்லயேமா பேசாமா அவுங்கள புடிச்சு நம்ம பெசாமா அந்த வேலக்கே போயிட்லாங்க பெட்ருங்க
ஆனா அதா சொல்லுவ உன்ன விட நா கம்மியாதா சம்பளோ வாங்கினு இருக்குறே என்னால முடியில நீ முன்னால முடியுது நீ சுத்தி சுத்தி தின்னுனுங்குற ஒ டம்பு கம்மியாருக்கு அதனால எங்ளால அது முடியர்துல்ல உனக்கு எனக்கு இவ்ளோதாம்பா வித் தியாசோ காசுல பாத்தனா நீ தா பணக்காரி பணக்காரரு வசதியா இருக்கறாங்கன்றது கோசோ மட்டு வேலைக்கு ஆள் வைக்கறதில்ல
அ
செரியா நம்மளால முடியில அதனால வெச்சுட்ருக்க ஒரு சில வேல எனக்கு இ இத்தன் ஆமா இத்தன வருஷத்துல
இனைக்கு அடுத்த இணைப்புல பண்ணிக்கலா பாத்துக்லா நன்றி நன்றி தோழி